ஆலோ வணக்கம்
ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே இங்க நல்லார்க்கீங்களா ஆ ச்சும்மா தூங்க தா போய்ட்ருக்க ட்ருக்கே
ஓகே இன்னிக்கி சனி ப்ரதோஷோ கோயில்க் போற பழக்க இருக்கா
கழுவிட்டு பழக்கோ வந்து இருந்துச்சி அப்றோ அப்போ வந்து திடீர்னு எனக் எனக்கே தெரியாம வந்து அந்த டைம்ல வந்து நான்வெஜ் சாப்ருவே இப்ப எங்கயாச்சு வெள்ள போனுனா அந்த டைம்ல சாப்டுருவே
ஆ
அந்த விரதோ வந்து வேஸ்டா போய்டு அதனால நா என்ன பண்ணுவே அவ்ளோ நா போறது இப்பலா டியூஸ்டேனா வந்து முருகர் கோயில் போய்ட்ருந்தே அதுவு அந்த மார்தா அந்த நாள மறந்துட்டு சாப்ட்ருவே நான்வெஜ் எதாச்சி
ஆ ஆ ஆ
போடா இது நம்ளுக்கு செட்டாகாது சொல்ட்டு நானு வுட்ட
ம் நாங்க போவோ நாங்க எங்க ஃப்ரெண்ஸு சாமி கும்புட போவோமோ இல்லயோ பிரசாத வாங்கி சாப்ட்டு வருவோ
அய்யயோ நாங்களு இப்டி அதுக் குன் அப்டி போன் சொல் முடியாது அத வாங்கி சாப்றதுல ஒரு ஓரு சந்தோஷ
அவ்ளதா நாங்க போவோ சாமி கும்புட தா போவோ ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் பெருமாள்னா ஃபிப்டி பர்சன்டேஜ் பெருமாள் கோயில் புளி சாதோ
ம் அது அந்த அந்த சா அந்த கூட்டத்துல அது இந்த அந்த கேப்ல வாங்கி சாப்டு போது அது ஒரு நல்லா இருக்கு அந்த ஒரு ஃபீல்
ஆமாமா அது நல்லா இருக்கு மோஸ்ட்லி எதாவது கோயிலுக்தா போவோ ஃப்ரெண்ட்ஸுதா ஒன்னா சேந்தா கோயிலுக்தா போவோ
ஓகே நீங்க எங்கெங்கலா போய்ருக்கீங்க கோவில்
நா கோயில் எங்க ஊர்ல இருக்க கோயில் போவோ திருச்செந்தூர் போய்ருக்கே ஃபேமிலியோட திருச்செந்தூர்
நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சா திருச்செந்தூரு
ஆ நல்லா இருந்ச்சு
எங்க போனீங்க லே லாஸ்ட்டா
லாஸ் சா போய் ஆச்சி ஒரு நாலு வருஷோ முன்னாடி இருக்கு அஞ்சி வருஷ்
ஓகே ஓகே இப்ப போங்க திருச்செந்தூரே மாரிட்டு இருக்கு ஏனா நெறய பில்டிங்லா கட்ட ஆரமிச்சுட்டாங்க ஆமா
சேரி சேரி
ஒரு மாரி இப்போ டெவலப் பண்ணுவாங்க டெவலப் போவாத சொல்லு வாங்கள்ள அந்த மாரி ஆய்ட்டு இருக்கு இப்ப திர்செந்தூர் உள்ள வந்து சட்டுல்லா போட்டு போ கூடாது டிஷட் ஷட்டு எதுமே
ஆமா ஆமா அது அப்ப நாங்க இருக்கறப்பவுமா அப்ப அப்டிதா
ஆமா
ஆமா ஆமா அங்க போவோ மதுரைக்கு போய்ருக்கோ மதுர மீனா ச்சி அம்மன் கோயில் அழகர் கோயிலு
ம் நாளையர் கோயிலப்போ அங்க திருவிழா நடக்குல்ல அப் அது நல்லாருக்குல்ல
ஆமா ஆனா எனக்கு அப்ப போணுனு ஆச ஆனா என்ன யாரு கூட்டு போ மாட்டன்றாங்க அந்த கள்ளழகர் ஆத்துல எறங்கறத்
ஆமா நம்ம மூவிலா பாத்துருக்கோல அந்த மாரி
ஆ அந்த அது எனக்கு அது என்னன் தெரியில ஆனா அந்த பாட்டு நல்லா இருக்கில்ல அந்த போட்ற அந்த பீஜியம் பாட்டு அ சாமி வருது சாமி வருது ஆ அந்த கள்ளழகர் அந்த பாட்டு
ஆமா ஆமா நல்லாருக்கும் நல்லாருக்கும்
நல்லாருக்கு நல்லாருக்கு அதுல அந்த டான்ஸ் ஆடுறது பசங்க நல்லா தண்ணில அந்த வைகை ஆத்துல என்ஜாய் பண்றது நல்லாருக்கு
மாரி நடக்கும் அப்போ எதுவோ பெரிய ஃபெஸ்டிவல் மாரி நடக்கு அது
ஆமா ஆமா சொல்லுவாங்க மீனாட்சி அம்மன்க் ஆ கல்யாண பண்றப்போ ஊரே எல்லா சேந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வெங்காயம் கட் பண்ணுவாங்க காய் கட் பண்ணுவாங்க எல்லா அவங்க வீட்டு கல்யாண மாரி செய்வாங்க
வே அப்டிதான
ஆமா அப்டிதான் பட் இது ஒரு சிட்டி தான அப்ப சிட்டியில இருக்குற எல்லரும் ஒன்னா வருவாங்களா
வரும் சில பேர் வருவாங்க சில பேர் வரமாட்டாங்க
ஏன் அம்மா அம்மா
அப்படிதா இருப்பாங்க
உங்க ஊர்ல ரொம்ப பேமஸ்ஸான திருவிழான என்ன திருவிழா
தீ மிதி திருவிழா
ஓ
அது வந்து அது என்ன சாமி தெரியுமா
ம்
திரௌபதி அம்மன் ஆமா
திரௌபதி அம்மன் சூப்பர் அம்மா வீட்டு சைடு கொலதெய்வ திரௌபதி அம்மன்
ஓ ஓகே ஓகே அந்த கோவில்ல வந்து நடக்கு பத்து நாள் நடக்கும் திருவிழா பத்து நாளுமே சமையா இருக்கு எங்க ஊர்ல
ஆம்
ஆனா லாஸ்ட்டா நடந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்துச்சு அதுக் அப்ற நடக்கவே இல்ல கொஞ்சோ எங்க வீட்டாண்டல்லா இங்க எங்க ஊர்ல வந்து பாத்தன்ன கொஞ்ச பிரச்சன ஏன்னா வந்து பாத்தீங்கனா இந்த பொது காசு சொல்லுவாங்கள ஊரோட காசு
ஆமா மா
அதுல வந்து கொஞ்ஜோம் எங்க வீட்டு பக்க இல்ல சொல்ல முடியாது எங்க ஊர்ல வந்து ஒரு ஆறு அங்க வந்து பர்ஸ்ட் வந்து பர்ஸ்ட் ஜெயலலிதா ஆச்சில நெனைக்கிறன் அப்ப வந்து மணல் ல்லாம் வந்து நெறயா இது போயிட்டு இருந்தது அது வந்து ஊரோட காசு மணல்ல்லாம் வந்து
சேரி
அந்த காசுலாம் வந்து அது வந்து பெரியவங்க வைப்பாங்கள ஊரோட ஊர்ல பெரியவங்க
ஆமா
அவங்க கிட்ட இருக்குன்னும் சொல்லிட்டு நாங்க நாங்க ல்லாம் வந்து அமைதியா இருந்துடோம் நாங்கனா அது எல்லாரும் சேர்ந்து அப்புறம் அது வந்து நாங்க ஒரு வாட்டிதிருவிழா நடத்தணும் அப்டின்னு சொல்லிட்டு கூட்டம் போட்டு பேசும்போது அந்த பொது காசு கேட்கும் போது அதெல்லா இல்ல அப்டின்னு சொல்லிட்டாங்க அதான் வந்து அதுனால பெரிய சண்டையாச்சு
சண்டை ஆயிடுச்சு ம்
நெறைய பேர் வந்து அந்த திருவிழாவுல அந்த அந்த பிரச்சனை அந்த திருவிழான்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சாலே அந்த பொதுக்காசு எங்க அந்த மாதிரி தான் கேள்வி வருது அதனாலே அதனாலே திருவிழா வந்து நடத்தாம இருக்கு இப்போதைக்கு ஆ அது நடந்துருச்சுங்க இப்போ ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்களே இப்ப மதுரையில நடந்தா மதுரையில சுத்து வட்டாரத்துலயே மதுரையிலதான் பெரிய விசா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆமா ஆமா
அந்த மாதிரி வந்து இப்போ எங்க ஊர் சுற்று வட்டாரத்துலயே அ எங்க ஊர்ல தான் வந்து
பிரம்மாண்டமா நடக்கும்
ஆமா ஆமாக்கா அந்த மாதிரி நடக்கும்
சேரி சேரி
பயங்கரமா நடக்கும்
ம்
அது எப்படின்னா பாத்தீங்கனாக்கா இப்போ ஒவ்வொருத்தவுங்க ஒரு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்கள ரெட்டியாரு முதலியாரு அந்த மாதிரி சொல்லுவாங்கள அந்த மாதிரி வந்து அ ஒவ்வொரு நாள் பத்து நாள் வந்து பத்து நாளுக்கும் பத்து ஆ பத்து விதமான ஆளுங்க இருப்பாங்க ஒரு நாள் வந்து ஆ தேரு
புரியுது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளு
ஆமா அந்த மாதிரி அவுங்க அந்த செலவு ஃபுல்லா அவுங்கள்து அவுங்களோட தேக்கும்வங்களது
ஆ ஆ புரியுது புரியுது புரியுது
வந்த அந்த மாரி செய்யும் போது வந்து இவுங்களோட நம்ம பயங்கரமா செய்யணும்
ஆ புரியுது புரியுது ஆ ஆ அந்த மாதிரி பண்ணுவாங்க
பெருசா நல்லா பெருசா செய்வாங்க
புரியுது புரியுது புரியுது ஆ நல்லா இருக்கும் சொல்றப்பவே நல்லா இருக்கு
ஆமா
ஆமா ஆமா அது நைட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும்
நைட் வந்து ஃபுல்லா ஜிகி ஜிகி ஜிகி ஜிகின் கூட்டம் லைட் செட்டிங்கு நல்லா இருக்கும்
சேரி சேரி எங்க ஊர்லன்னா நிறைய திருவிழா நடக்கும் இந்த ஆடி மாசம் ஆனா மாரியம்மன் பண்டக
கூழ் ஊத்துவாங்கள அடி மாசம் ஆ ஆமா கருவாட்டு குழம்புல பெசலு
ஆமா கருவாடு குழம்பு மத்தியானம் ஸ்பெஷலு ஈவினிங் நைட்டு வந்து சி மட்டன் இல்ல சிக்கன்
ஓகே உங்க அந்த அந்த டைம்ல வந்து முருங்கைக்கீரை பொரியல் அது செய்வாங்களா
ஆமா ஆமா கண்டிப்பா முருங்கைக்கீரை கருவாடு கொட்டை குழம்பு அப்புறம் இந்த கொழுக்கட்டை ஆமா ஆமா
ஒண்டியில வந்து வெல்லம் வச்சு தருவாங்க அப்புறம்
ஆமா அப்புறம் இந்த மாவிளக்கு எல்லாம் எடுத்துட்டோம் அ மாவிளக்குல வந்து இந்த குச்சி சொருகூறது ஃபேன் ஓடுற மாதிரி அந்த டெக்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் ஆனா இப்ப நா இருக் குற ஊர்ல அந்த மாரி ஆடி மாசத்துக்கு எ அந்த மாரிலா இல்ல ஒவ்வொரு ந தெருவுக்குமே கெரகு வரு இப்ப இந்த தெருவுல இந்த வாரோனா அதுக்கடுத்த தெருல அந்த வாரோ அதுத நல்லா இருக்கு அது இதுவே நல்லா இருக்கு அதுக்கு எங்க ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸான திருவிழானா நாற்றும்பள்ளி திருவிழா ஆ ஆமா நாற்றுமள்ளி அம்மன் தா
ஓகே அது ஒரு விதமா ஒரு விதமான ஒரு அம்மன் சாமி
ஆ ஆமா ஆமா இந்த இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாட் றம்பள்ளி திருவிழா ஆடு வெட்டுவாங்க எல்லாருக் கு எல்லா வீட்லயுமே நான்வெஜ்ஜு
கரெக்ட்டு அந்த ஆடு வெட்டி படையல்லா போடுவாங்கள கரெட்டா
ஆ ஆமா ஆமா எல்லார் வீட்லயு நான்வெஜ் இருக்கு யார் வீட்லயு வெஜ்ஜே இருக்காது
ஆ ஆ வெட்டி
எல்லார் வீட்லயு பந்தல் போட்டு எல்லா சொந்தக்காரங்களு வருஷ வருஷொ
ம் ஓகே ஓகே ஆனா இந்த தீமை திருவிழாவுக்கு மட்டு செலவு ஆகு பாருங்க அது பாட்டுனா அவங்க நெறைய செலவாவு எல்லாமே வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டா தா இப்போ இப்ப அ பட்டாசு ஆ பட்டாசுன்ற பாரு ஸ்பி கருக்கு வந்து அரடி எல்லா போடுவாங்களே
ஆமா ஆமா
அந்த ஏரியாவுக்கு மட்டுமே ஒரு ஒன்றர லட்சத்துல இருந்து ரெண்டு லட்ச மட்டு ஆவு அதுக்கு மட்டு அந்த மாரி பட்டாசு எல்லா வந்து சொல்லவே தேவல்ல எவ்ளோவு ஆவு அந்த பட்டாசு வெடிக்கும்போது வந்து மாகு ஆ இப்ப நாம நம்ம அந்த வானவெடி வெச்சாலே ஒரு டைம் வெச்சாலே அது அடியே நல்லா அழகா தெரியு ஓ அட்டன் டைம்ல ஒரு பத்து இருவது வெச்சா எப்டி இருக்கு ஆ அந்த மாரி இருக்கு அப்புறோ வந்து அவங்களு வந்து ஒரு டிசைன் மாரி பட்டாசு ரெடி பண்ணுவாங்க ஒரு மாரி கொம்புலே பாம்பு போற மாரி
ஆ
அந்த மாரில்லா வந்து அவங்களே த அவங்களே அங்க இருந்து அந்த பட்டாஸ் ஃபேக்ட்ரில இருந்து வந்து இங்கே வந்து இது பண்ணுவாங்க ரெடி பண்ணி அது இது பண்ணுவாங்க
சேர் செ நல்லது நல்லது ப் ஆனா இந்த பட்டாசு சா சாமி பாக்கறது விட அந்த வான வேடிக்கைய பாக்குறதுக்குனே ஒரு கூட்டோ இருக்குல்ல
ஆ ஆமா ஆமா அத் ஆமா அது இப்போ தீ தீதா தீ முச்டோன தா வெப்பாங்க அது கரெக்டா
ஆ
தீ மிதிச்சு முடிச்ச ஒடனே அது வைப்பாங்க அது ஒரு வந்து எல்லாரு பாப்பாங்க என்னிட்டு
ம்
நல்லா இருக்கு அது நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நா பொறந்து அந்த தி அதுதா அப்பதா ஒரு வர்ஷதா நடந்தது அந்த திருவிழா ரெண்டாயிரத்தி நால்ல வந்து கரெக்ட்டா நடந்துச்சு நா பொறத்துக்கு ஒரு ஒரு வர்ஷத்துக்கு முன்னாடி நடந்து ச்சு
சேரி சேரி சேரி அதே மாரி சேலத்துலயு நல்லாருக்கு இந்த ஆடி மாசோ வந்து
இல்ல கிராமத்தனாலே திருவிழாவே நல்லாதாருக்கு எனக்கு தெரிஞ்சு
இங்க வந்து எப்டின்னா இந்த வண்டி வேடிக்க பண்ணுவாங்க சேலத்தல சா வண்டி வேடி கன்னா அந்த வண்டி ஃபுல்லு லைட் செட்டிங்ல டெக்கரேட் பண்ணிடுவாங்க இப்ப சாமி வேஷோ போட்டுட்டு அந்த வண்டில வரு ஊர்வலோ மாரி அது வந்து வண்டி வேடிக்க ஒவ்வொரு சாமியா அப்ப பிள்ளையாரு முருகரு அம்மன்னு சிவன் பார்வதி அந்த மாரி வண்டி வேடிக்க மாரி இப்ப எப்டி மதுரை மீனாட்சியம்மா எல்லாரு மீனாட்சியம்மா வேஷம் போ போட்டு ப்ப சிவன் வேஷோ போட்டு இருக்குறாங்க இது மே இது வந்து நா பகல்ல நா சொல்றது நைட்ல நைட்ல லைட் செட்டிங்ல வந்து அந்த வண்டில வந்து நின்னுட்டு அப்டே வண்டி வேடிக்க மாரி எல்லா வீதியெல்லா போய் எல்லா வீட்டுக் போய்ட்டு வருவாங்க
ஓ ஓகே ஓகே
நல்லாருக்கு ஊர்வலம் மாரி நல்லா இருக்கு நல்லாருக்கு நல்லாருக்கு திருவிழாவே நல்லா இருக்குல்ல அந்த சக்கர பொங்கலு
அத ஒரு மாரி டிஃப்ரெண்ட் ஃவைபா இருக்கு அந்த பாட் ட்டு அந்த லைட் லைட் செட்டிங்கி அந்த நைட்ல ஒரு வைஃபு இருக்கு பாத்தோன்னே அப்டே
செரி உங்க ஊர்லலா அந்த மஞ்ச தண்ணி ஊத்துற விழா இருக்கா
ஆ இருக்கே அது வந்து கரட்டா பதினோராது நாள் அதா
ஆமா ஆமா சம அதா இன்னு சே
ஆமா அது சமயா இருக்கு எல்லா வீட்லேந்து மஞ் மஞ்ச தண்ணிய எத்து வந்து வைப்பாங்க மேல மேல அவங் அவங்க மாமா மச்சா மேல
ஆமா எ அதுல எஸ்கேப் ஆகுறது எப்டி எஸ்கேப் ஆக முடியாது
நீ அது மஞ்ச தண்ணிலா உடுங்க மஞ் அதுலாம இந்த க எக்ஸ்ட்ரா வேற கலர் பவுட்ருலா வாங்குவாங்க கடை
ஆமா ஆமா நல்லாருக்கு அதலா ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்ல அப்றோ வீட்ல இ யாரு இந்த மாரி இப்டி அழுக்கு பண்ணது இதெலா பாக்க மாட்டியா ஒழுங்கா வரமாட்டியா ச ட்ட பாரு எவ்ளோ அழுக்காருக்கு யார் துவைக்கரதுனு
நாலா வந்து எப்டி தெரிமா போனே அப்போ பழையதோ பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுனு போனே அழுக்கு ஆயிடுன் சொல்ட்டு மஞ்ச போவே போகாதா அதுனாலே பழைய டிரஸ் ஒன்ன எடுத்து போட்டுட்டு அவ போயிட்டா அவே ரொம்ப ஜாலியா இருக்கு
சம ஜாலியாருக்
அ கிராமத்துல வந்து எப்பவுமே அந்த மாரி இருந்தாலே நல்லாதாருக்கு சிட்டி சைட்லா இந்த மாரி இந்த மாரிலா நடக்காது எதோ திருவிழா நடக்கு பாட்டு போடுவாங்க அவ்ளோதா
அப்டே